வணக்கம்
ஆ கேக்குதுங்க சிஸ்டர் மதிய வணக் கம்
ம் வணக்கம் நீங் என்ன பண்றீங்க?
தொட்டீல்ல போட்டு ஆட்டிட்டிருக்கே இன்னு அவர் தூங்கவே மாட்டிக்கிறாரு
ஆ ஆமாங்கக சேரிங்க சே இல்ல தூங்கலயா அவங்க
இல்லைங் சிஸ்டர் நா காலைலயே இவனுக்கு வயத்துக்கு கஞ்சி மாரி லிக்விட் மாரி அரிசிகஞ்சி குடுத்தனாங் சிஸ் டர் அது குடுத்துட்டு குளிக்கவு வச்சுட்டு அவனுக்கு டிரெஸெல்லா போட்டு பவுடர் அடிச்சு எல்லா ரெடி பண்ணி தொட்டீல போட்டு செரி தூங்கலா அல்கால்ல சீக்கிரமா எழுந்துட்டொ தூங்கட்டுன்னு பாத்தா என்னமோ முழுச்சு முழுச்சு வேடிக்கப்பாத்துட்டே இரு தூங்க மாட்டிக்கிறாரு.
அ இன்னு தூக்கோ வர்ல போல அவங்களுக்கு
ஆமா இவனு சித்த கீழ உழு ந்தொனே இங்குட்டு அங்குட்டு ஓடிட்டு இருக்கனா காலைலயே கொஞ்ச வீடெல்லா கொஞ்ச மாப் போட்டுவுட்டனா வழிக்கி விழுந்துட்டா வேற ரெண்டு பிறவு வேற
ஆ அல்ல ஆ
புடுச்சுக்கிட்ட ஓடி வந்து எது அடிப்படுலீங்களா அப்டீங்கும்போது கீழ விட்டா ஓடி அந்த வெய்யிலுக்கு அதிக்கு எங்காது விழுந்துடாங்கன்னா அப்ப காயமான எரிச்சலா இருக்குங்களா சேரி அதா செரி தொட்டில கம்னு போட்டு ஆட்ட வாதுபா கை வளுச்சாமா சத்து நேரோ ஆட்டிகிட்டே இருந்தா கம்னு தூங்கிருவா அப்டீன் டு தாங் சிஸ்ட ஆட்டீட்ருக்கே. கால் வந்ததும்போது இந்த கொழந் இல்லைங் சிஸ்டர் கால் வந்ததும் போது இந்த கொ ஆ சொல்லுங்க
இல்லல்ல இப்போ பாப்பா தூங்னதுக்கப்றோ உங்களுக்கான வேல முடுஞ்சிருச்சா இல்ல
ஆ இ இல்லைங்க சிஸ்டர் எனக் கு இன்னு வீடு கூட்ற வேல மட்டுதாங் சி இருக்கு துணி வந்து நேத்து மிஷின்ல போட்டலங் ச அதல்லா காஞ்சிருச்சுனு எடுத்து போட் ருக்கே இன்னைக்கு கொஞ்சொ துணி கொஞ்சொ பெட்ஷீட்ல்லா போட்டுட்ருக்கனாங் சிஸ்டர் செரி அப்பறமா கொஞ்சொ ட்ரை பண்ணி கொஞ்சொ ட்ரைன் ஆயிட் ருக்கு ட்ரைன் ஆனதுக்கு அப்றொ கொஞ்சொ எடுத்து போட்டு ப்லான்டட் போயிட்ருக்குறே நானு ஆ ஓரளவுக்கு சமையல் வேல முடிஞ்சுது சிஸ்டர் இப்பேருனே இவ துங்குனதுக் அப்றொ இப்ப நம்ப ஒரு பத்து நிமிஷ கொஞ்சொ படுக்கலா காலந்து படுக்கவே இல்லைங்களா பத்து நிமிஷ படுத்துட்டு அதுக்கப்புறொ வேலைய ஸ்டாட் பண்லான்ட்டு பாக்குறே
அவங்க தூங்குனாதா மொத்தல
ஆமாங்க சிஸ்டர் இன்னு ஒண்ணுமே பண்ண முடில நம்மளால
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் நானு இப்ப எ பொண்ணுனால தா இப்ப கொஞ்ச நேரோ அப்டியே ஃபோனு நா அவங்க இல்லானால தா ஃபோனு என்கிட்ட இப்ப என்கிட்ட தப்பிச்சிருக்கு இல்லன்னா இந்த போன் கையிலே வராது
அதா பிள்ளுங்க இருந்தாலே இப்ப ஏ பையனைங் சிஸ்டர் இப்பயே பாருங்க சாப்புடும்போது தனியா ஊட்னா சாப்ட மாட்டிங்கிறா போன் எடுத்து கையில குடுத்து உ உ போன் ஒழுங்க வாய் பேச தெர் ல்ல போன் எடுத்துட்டு வந்து குடுத்து உ உ னு வீடியோ போட்டு காமி அப்ப தா சாப்புடுவேங்கற மாரி சொல்லிட்டு இருக்
எ
டெய்லி ஏதோ கா மூணு வேலயுமே எதா சப்பாடு குடுக்கும் போது போன்ல ஏதாச்சு கார்டூன் ரிலேட்டட் விடியோ காமிச்சி தா சிஸ்டர் அவனுக்கு நா சாப்பாடே ஊட்டிட்டு இருக்கே அப்பதா சாப்புட்றா என்னதா பண்றது இப்ப இருக்க பிள்ளைங்க லா சிஸ்டர் மொபைல் காம்ச்சா தா சாப்படுவேங்கற மாரி ஆயிப்போட்
ஆமா ஆமா ஆமா எ பொண்ணு வந்து பாப்பா பட் வந்து சாப்ற டைம் வந்து அவங்க அ அவங்க தா தாத்தா வந்து கொஞ்சோ சொல்லிருக்காரு சாப்புடும்போது ஃபோன் பாக்க கூடாதுன்னு அப்டி அவங்க தாத்தா பயம் கொஞ்சோ
ஓ சேரிங்க சேரிங்க
சாப்புடும்போது மட்டூ டு கொஞ்ச அவாய்ட் பண்ணிப்பா அவங்க தாத்தா இருக்காங்களானு மே பி ஒரு ஒரு டைம் பாப்பா பாப்பா அவங்க தாத்தா வராருனா டக்குன்னு கட் பண்ணிட்டு சாப்ட ஆரம்பிச்சிடுவா ஃபோன் வந்தா நம்பக் கொஞ்சோ ஆஃப் பண்ணி பக்கத்துலேயாவது இருக்கணு அதுக்கப்பறோ சாப்ட்டதுக்கப்பற மறுபடி பாப்பா சாப்டம்போது கொஞ்ச அவாய்ட் பண்ற மாரி‌ ப
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் தாத்தா மேல பயங்களா அவளுக் கொஞ்சோ
ஆம்மாமா
சேரிங்க நீங்க ஜாயின்ட் ஃபேம்லியாங்
ஆம்மா ம்மா ஜாய்ண்ட் ஃபேம்லியதான் இருக்கே நானு ஏன் வீட்டுக்காரர் அவ்ங்க அம்மா அப்பா வீட்டுக்காரரோட அத்த அவ்ளோதா அஞ்சி பேரு தா
காங்களா
ஆஹ் இருக்கங்க இந்தா நானு வீட்டுக்காரோட அம்மாவு அப் பாவும் அவங்ளோட அண்ணெ
சேரிங்க சி
அவரோட அக்கொண்டு ஓ இன்னு மேரேஜ் இல்ல ஃபஸ்ட்டு மேரேஜி அதனால அவங்க வீட்லெ எங்ளோடதா ஜாயின்டா இருக்காங்க
சேரிங் சேரி அவுங்க அத்தெல்லா என்னங்
அவங்க இந்த டைமந் தனா ஒரு சீரியல் தா எப்பவ்மே அவங்களுக் சீரியல் மட்டுந்தா வேலெல்லா முடிச்சிடு இந்த டெய்ம் சீரியல் நா பாக்க மாட்டே அவ்வளவா
சேரி நீங்க டி வி யே பாக் நீங்க டிவியே பாக்க மாட் டிங்களா சிஸ்
ஆஹா டி வி யே அவ்வளவா பாக்குறதில்ல சும்மா இந்த டைம் சாப்படமோது அவ்ங்க பாத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த டெய்ம் சும்மா இன்னாச்சி இப்டி ஆயிச்சா அப்டியாச்சா அந்த கத மட்டு கேட்டுட்டு நம்மா வந்துர வேண்டியது
சேரிங்க சிஸ் ஆம்மாங் சிஸ்டர் இது ஆம்மா வெயிலுக்கு ஒண்ணும் பண்ணவும் முடிது பக்கத்து வீட்டுக்காரங்குள்ளல்லா வருவாங்களா பேசுவீங்களா உக்காந்து
ஆய்ச்சினா ஈவினிங் டெய்மலெ ஃபஸ்ட் பாப்பாக்கு வந்தோனே ஹோம் ஒர்க்லா முடிஸ்ட்டு பாப்பாவோட வேலெல்லா பாத்ததுக்கு அப்றோ நானே எம் பொண்ணு கீழே போயிடுவோன் தெருவுல வந்து நறைய் பசங்க விளாடுவாங்க அக்கத்துல இருக்கறவுங்க அக்கம் பக்கத்துல நெ எல்லாம் உக்காந்துட்டு பேசிட்டு விளையாடிட்டுப்போம். பத்து மணி ஆனாலு சாப்படறதுக்கு மனசே வராது அது வரைக்கு பேசிட்டு இல்ல சமைச்சுட்டுதா எல்லா வேலையு முடிச்சிட் அதுக்கப்புறந்தா நா கீழயே எறங்குவ இப்ப நம்ம வேலையே வசிக்கிறோ ம் ஆமா நாங்க ஃபஸ்ட் ஓன் வீடுதா இந்த ஏரியா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லா உன் வீடுலதா இருக்காங்க எல்லாரு அவங்கவங்க வேலை முடிச்சுட்டு வர்றது எ ஏழு எட்டாயிடு அதையே உக்காந்து எல்லா முடிச்ட்டு பத்தாயிடு மேல வரதுக்கு எமா பொண்ணுலா மேலயே வராது கீழ போய்ட்ச்சுனா விளையாட்டு விளையாட்டு விளையாட் எ இப்போ சைக்கிள் ஓட்டுவாங்க கொஞ்ச நேர
செரிங்க செரிங்க ஆமாங் சிஸ்டர் இப்ப இருக்க பிள்ளைங் ஆ இப்ப இருக்க பிள்ளைங்கல்லா இங்கிலீஷ்ல விட் வீட்ல இருக்காங்க வெயில்காலோனு வீட்டுக்குல்ல இருந்தாலுமே நல்ல விளையாட்ற பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க அவுங்க வீட்ல இருந்தாலேங் சிஸ். சார் ஃபோன் யூஸ் பன்றங்களா? ஃபோன் யூஸ் பண்ணாலு வந்துட்டு கண்ணுக்கு தா பிரச்சன ஒரே ஆ ஒரே பிளேஸ்ல இருந்தாலு நாளைக் ஹெல்த்துக்கு நல்லதுல்ல கொஞ்சோ ஓடி புடிச்சி வெளையாண்டா தா ஒடம்புமே நமக்கு நல்லா இருக்கு ஹெல்தியாவு இருக்கு. சாய்ந்திரோ டைம் தான எல்லா ஒன்னு. பண்ணாதவங்க தாராளமா நல்லா விளையால விளையாண்டம்னா அவுங்களுக் வந்ததுமே எப்டி தூங்குறாங்கன் அடிச்சு போட்ட மாரி நல்லா தூங்கிருவாங்க.
விளாட்ரா வற்துக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்லா முடிச்சிர வேண்டியது அது முடிச்சா மட்டுதா நீ கீழ போணோ அப்டின்ற மாரி சொன்னா மட்டு்தான் அவங்க முடிப்பாங்க சீக்கிரமா முடிச்சாங்களா
நீங்க ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்க சமையலையும் முடிச்சுட்டு சாப்ட்டுட்டு கீழ போய் உக்காந்து பேசிட்டு இருக்கீங்களா
சாப்பிட மட்டும் செய்ய மாட்டோம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆயி டும் அது மட்டும் சாப்பிட அறதுக்கு நீ அது மறந்துட்டு பேசிட்டே இருந்தேனா டென் ஓ கிளாக் ஆயிடும் சாப்பட்றதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஆமா ஆமாம் ஆமாமா ஒரு ஒரு வாட்டி பாப்பாக்கு பசி வந்துச்சுனா மட்டு எய்ட்டு எயிட் தேர்டி இது ஊத்த வேண்டியது
செர் அத்தலா சிஸ்டர் எல்லாரு ஒன்னா சாப்பிடுவீங்களா இல்ல தனிதனியாத சபிடுவீங்களா
வீட்ல உக்காந்திட்ருக்கும் போது எல்லாரு ஒன்னா சாப்பிடுவோ மேபி நாங்க கீழ இறக்கிட்ட உடன நானே பொண்ணு அவங்க வந்து சீக்கிரமா சாப்பிடுருவாங்க எங்க மாமனாருக்கு வந்து பசி தாங்க முடியாது அவர் சாப்பட உடன நானு என் பொண்ணு மட்டு சாப்பிடுவோ யே வீட்டுக்காரர் வந்து ரொம்ப லேட் டாகு சாப்பிடறதுக்கு அவர்லா வந்து பன்னெண்டு பன்னெண்ட்ர ஒரு மணியயிடும் வர்றதுக்கு ஏரியாக்கு வந்துடுவாங்க வேல முடிச்சுட்டு வந்துருவாங்க எப்பயாவது ஒரு தரவ பசி வந்துச்சுன்னா எட்டு மணிக்கு அப்படி இல்லன்னா பசி இல்லன்னா போறவரு அவ்ளோதா பன்னெண்ட ஒரு ஆகு வந்து சாப்பிடுட்டு அப்பதா தூங்குவாரு
சேரி பண்ணேன்ற மணிக்கு பண்ணேன்ற மணிக்கு சாப்பிட்டு எப்ப படுத்து எப்ப கலையில எந்திரிக்க முடியு அதெல்லா கொஞ்சோ அன்ஹெல்தி தா அவ்ளோ லேட்டாவு சாப்பிட கூடாதுங்கிறாங்க
யாவது ஒரு தடவ பசி இருந்தா மட்டும்தா வந்து சீக்கிரமா சாப்டுட்டு கிளம்பிடுவாரு மத்தபடி அப்றமா சாப்பிட்றோன்னு சொல்லி போறவறு தா பண்ணேன்ற ஆயிட்டு வரது
தா இப்ப இருக்கவங்களாம் ச ரொம்ப நனா சீக்கிரமா வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணி முடிஞ்சளவுக்கு இப்பெல்லாம் பாருங்க நடிகர்கள் லா பாருங்க ஆறு ஆற்றைக்கல சாப்டர்றாங்க அப்பதா அவங்கலாதா நல்ல இருக்குங்குறாங்கா முடிஞ்ச அளவுக்கு ஏழு எழரை எல்லா சாப் எட்டு மணிக்குள்ளல்லா மோஸ்ட்லி நம்ப நைட்டு சாப் சாப்டு முடிச்சிர்னுங்றாங்க யே சிஸ்டர் இல்ல படுக்கிறது நம்ம லேட்டா கூட நீங்க படுத்துக்லா ஒரு ஏழு ஏழுரைக்கெல்லா வந்து நம்ம சாப்பிட்ருனுன்னு சொல்றாங்க அதா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க
டைம் ஸ்நாக்ஸ்கே தோணுதே என்ன பசங்களுக்கு செரி எல்லாருக்குமே செரி வேற எதுனா இருக்கா வேற எதுனா இருக்கா சாப்பாட தவிர அப்படின்ற மாரி இருக்கு என் பொண்ணுல்லா சாப்பாடே எடுத்தாலே ஓடிடு
ஆமா இப்ப இருக்க பிள்ளைங்களே இப்ப இருக்க பிள்ளைங்க பாருங்க நொறுக்கு தீனி
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமாங்க சிஸ்டர் ஆம்மாங்க சிஸர் என் பொண்ணு நான் சாப்பாடு எடுக்கிறேன்னு சொன்னா பசி பசின்னு சொல்லு சாப்பிடுறியான்ன சாப்பாடு பசில்ல இது வேற பசி அப்படின் சொல்லு அப்போனா வேற ஏதாவுது தர்ணு நம்ம
ஆமா அதுவு பாருங்க ஸ்நாக்ஸ் அதிக் இல்லைங்க சிஸ்டர் ஸ்நாக்ஸ் அதிக சாப்பிட்றது பாருங்க சாப்பாடு சாப்டவே மாட்டாங்க அதுவே நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பட்டா நமக்கு வயத்த வந்து இதாக் பியுல்லாக்கி விட்ருங்களா நமக்கு ஒழுங்க சாப்பிடவு நமக்
ஆமா நான் அதனாலவே கொஞ்ச பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியெதுல்லாம் எப்டியும் ஆனா அவள எடரை மணிக்கு ஊட்டிடுவேன் சாப்பாடு மேபி அவளோட டைம் அதான்
அவன் ஏன்னா கொழந்தை தானே சிஸ் கொழந்த பிள்ளைங்களுக்குல்லாம் வந்து ஒரு எட்டு மணி எட்ரைருக்கு தான் கொடுத்தீங்க அதுக்கப்பறம் கொஞ்ச நாேம் விளையாண்டா கூட வந்து துங்குனா கரெக்ட் கரெக்டா இருக்கு ரொம்ப லேட்டா கொடுக்கல அவங்களுக்கு ஜீரணமாகாது ஆகாது தூக்கமும் ஒழுங்கா வராது காலை ஸ்கூலுக்குமே கரெக்ட் டைம் எழுந்து போக முடியாது செரிங்க செரிங்க
எப்பாவது காலைல பொண்ணு தூங்கிடுறாங்க பயந்து ஃபஸ்டு என் ஸ்கூலுக்கு போகணுமோ இல்லையோ எத்தனை மணி அனாலும் பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து தான் தூங்குவாங்க இப்போதான் கொஞ்ச கொஞ்ச அவாய்ட் பன்ட்டு இப்பதான் கொஞ்ச கொஞ்சமா சீக்கிரமா தூங்கவை ச்சடே
ஆமா சிஸ் ஸ்கூல் டைம் நமக்கு லீவு டைம் ரொம்ப லேட்டா கரெக்டா கூட படுக்கலங்க சார் காலையில் பதினோரு மணி பத்து மணி கூட எந்திரிக்கலாம ஆனா ஸ்கூல் டைம்ல வந்து முடிஞ்ச அளவு நேரமா தூங்கனு எப்டி நம்ம லேட்டா‌ துங்குனாலுமே காலைல அந்த ஏழு மணிக்கு க்கு எழுந்து நம்ம கிளம்பறாது
ஆமா ஆமா ஆமா
அதுவும் பாருங்களேங்க சிஸ்டர் வீட்ல இருக்கும்போது பிள்ளைங்க வந்து காலையில நேரம் ஆறு மணிக்கு கூட எழுந்திருவங்க நம்ம எழுப்பாம அவங்களே எழுந்து வாங்க ஸ்கூலுக்கு போனு எழுந்துறுனு சொன்ன அப்பதான் அம்மா தூக்க வருது பத்து நிமிஷம் படுத்துக்கிறேன் சொல்லி எழுந்து கிளம்பவே லேட் பத்து பாற
ஆமா ஆமாங்க ஃரைடே இங்க கிட்ட கேட்டாங்க சட்டர்டே எனனக்கு லிவுபா சட்டர்டே நீ எத்தனை மணி எந்தி அ நான் சொன் கொஞ்சம் லேட்டா ஆ இருந்திருப்பேன் அப்டின்னு அப்பனா சாட்டர்டே நான் சீக்கிரமா அனுப்பிச்சிருவேன் நீங்கள எந்திருக்கணும் அப்படின்னு எங்கிட்ட சொல்ட்டு தூங்குறாங்க அவங்க
அத தான்ங்க சிஸ்டர் என்ன பண்றது நமக்கு ஒரு நாளாச்சும் நமக்கு ரெஸ்ட் வேணும்னு பாப்போம் அவங்க உங்களுக்கு ஆறு நாளுுமே வந்து காலையில
ஆமா ஆமா ஆனா சண்டே ஆனா நாம எந் க்கறது கெடையாது நா மேபி நைன் ஓ கிளாக் என்னோட டைமிங் சண்டே ஆனா மட்டு
பண்ணுவீங்களா
ஆமா ஆமா நைன் ஓ கிளாக் வரைக்கு நான் சொல்ட்டே தூங்கிடுவேன் நைட்டு எங்க மாமியார்டலா சண்டே நைன் ஓ கிளாக் தா எந்திரிக்கணு நீங்களும் எந்திரிக்க கூடாது நானு எந்திரிக்க மாட்டே அப்டின் சொல்
காலேல பிரேக்பாஸ்டே சாப்ட மாட்டிங்க ஸ்ரைட்டா லன்ச்சுக்கே சாப்
இல்ல இல்ல எந்துருச்சு எந்துருச்சுருவோ நைன் ஓ க்ளாக் எந்துருச்சு யார் யாருக்கு டீ வேணுமோ டீ போட்டு குடுத்துட்டு அதுக்கப்மா பத்து மணி பத்தரக்குள்ள லன்ச் ரெடி பண்ட்டு சாப்ட்ருவோ அப்றோம் லன்சு டிஃபன் சாப்ட்றுவோ லன்ச் வந்து சாப்பறதுக்கு ரெண்டாயிடும்
சேரிங்க சேரிங்க சிஸ்
சேரிங்க சிஸ்டர் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு டைம் பாஸ்
ஆ தங் ஆமாங் சிஸ்டர் நானு உங்களோட பேஸ்னது ரொம்ப சந்தோஷங் சிஸ்டர் நம்ம வேற ஒரு அழைப்புல நம்ம சந்திக்கலாங்
செரிங்க சிஸ்டர் பாய் ஆ நன்றி ஆ